ஹலோ எப்டி இருக்கீங்க
அ ஹலோ சிஸ்டர் நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கோங்க பசங்கள்லா வன்டாங்ளா
ம் பிள்ளைங்ல்லா வன்டாங்க
ம் ம் சேர் சேர் சேர் சேர் என்ன ஸ்நாக்ஸ் என்ன பண்ணிருக்கீங்க
பிள்ளைங்க முட்ட வேணுண் கேட்டாங்க அவுச்ச முட்ட வேணுணா
புரியுலங்க
எக்கு எக்கு பாயில்டு எக்கு
ஆ எக்கவா செர் செர் செர்
நீங்க என்ன பண்ணி வச்சுருக்கீங்க
அ புரிலங்க
நீங்க என்ன பண்ணிருக்கீங்க பிள்ளைகளுக்கு
நாங்க பால் காச்சிட்ருக்க பாப்பா பால் கேட்டா
ஓகே
அதனால பால் காச்சிட்ருக்க இப்போ தா அவ்ங்ளு வந்தாங்க
ம் ம் ம் ஓகே ஓகே காலைல்லல்லா ஃப்ரீயா இருக்க மாட்டீங்ளா
புரிலங்க
காலைல ஃப்ரீயா இருப்பீங்ளா
ஹலோ
மார்னிங் கால் பேசவருக்கு ஃப்ரீயா இருப்பீங்ளா
ஹலோ கேக்குதுங்ளா
ஹலோ நீங்க பேசுறத கேக்குது
ஆ சொல்லுங்க சொல்லுங்க காவ்லரு
தம் மார்னிங் கேஸ் கால் பேசுறக்கு அவைளுபுளா இருப்பீங்களானு கேட்ட
ஆ ஃபோர் ஓ கிளாக்ல அதாதா இருப்ப
ஈவினிங் தானா
சாரி மார்னிங் கேட்டீங்ளா மார்னிங் ய ஃரீயாதா இருப்ப ஆ கொஞ்சோ ஒர்க் இருந்துச்சுனாக்கா போகுவ கால் பண்ணுங்க ஓன்னு பிரச்சன இல்ல பண்ணுங்க
ம் ம் ம் அன்னைக்கி கால் பண்ணலாமான்னு பாத்தோ அதா ஓகே ஓ மெசேஜஸ்
இல்ல மே இல்லையே மெசேஜி போட்டுட்டே தானா இருந்தது
ம் ம்
யாராவது ஃப்ரீயா இருக்காங்களான்னு கேட்டுட்டுதா இருந்தது பசங்கள அனும்ச்சுட்டாலே எனக்கு வீட்ல ஃப்ரீயாதா இருக்கு ஒன்னு பிரச்சன இல்ல அதோட ஃபோர் ஓ கிளாக் வந்தா கொஞ்சோ பிஸியா இருக்கு
ஓகே ஓகே ஓகே
என்ன நெனச்சிவிக்கங்க பசங்களுக்கு ச ஆ ப பசங்கள பத்தி பேசலா லன்ச்சி என்ன குடுத்து அனுப்னிங்க ஃபுட்ட பத்தி பேசலா
ம் இன்னைக்கு ஹோம் ஒர்க் பத்தி பேசுவோமா
ம் பேஷ்லாமே
ஹலோ ஒரு நிமிடம்
ம்
இன்னைக்கு பாப்பாக்கு என்ன ஹோம் ஒர்க் குடுத்துருக்காங்க
இன்னு பாக்கல டைரி பாக்கணு பாத்துட்டு தா இப்பதா வந்தாங்க இப்பதா உள்ள அழச் சி வந்தா உடனே கால்
உம் அர்னக்கு ஃபர்ஸ்ட்டு பையனுக்கு ஹோம் ஒர்க்கு ரெண்டு தா இருக்குன்னு சொன்னா இங்கிலீஷு சயின்ஸு ஒன்னு ஏன்டா ரெண்டு இருக்கு அப்டின்னு கேட்டே அவங்க மிஸ்ஷூ கிளாஸ் மிஸ்சு லீவா
பாப்பாவுக்கு ரெண்டு ரெண்டு இல்லன்னா மூணு அவ்ளோதா இருக்கு அதுக்கு மேலலா இருக்காது அவ மூனாவதான படிக்கிறா அதனால ஒன்னா அதிகமா இற்
ஆஹா தம்பி மூனு மூனுதா
அப்டிங்ளா
ஆ ஆ எமோ அவ கிளாஸ் மிஸ் இன்னைக்கு லீவுனால ஹோம் ஒர்க் ரொம்ப இல்ல போல இம்மே இவனுக்கு இவனுக்கு த மூனு அல்லது நாலு கூட இருக்கு
ம் ம் ம்
அவரு லீவு நாள் ல ஒரே
ஏன்னா இப்பதானா ஸ்டா இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க அதனால வந்து கூட ம்
ஆ ஆ இல்ல ம் இல்லன்னா எப்பவுமே எங்களுக்கு நாலு சப்ஜெக்ட் கிட்ட வந்துடு எப்படியு
ம் ஆமாமா இல்லல்ல இன் இன்ம ஆமா இவ்வள விட்டு போக போகதா தெரியும் அவங்களுக்குல்லா
ஆ சாட்டடே சண்டேனா எல்லா சப்ஜெக்ட் ஹோம் ஒர்க்கும் இது போக எக்ஸ்ட்டா புராஜெக்ட் ஒர்க்கு வேற வந்திருக்கு
உம் ஆமா ப்ராஜெக்ட் ஐயயோ அதுக்கு திங்ஸ் தேடி தேடி வாங்குறதே ரொம்ப இதா இருக் கு எனக்கு இங்கல்லா நா ஒரு கட பா பாக்கிலாதா அலஞ்சி வரணும் அப்டி இல்லன்னா டவுன் சைட்ல தா போய் வாங்கிட்டு வரணும்
ஆ ஏன் ரெண்டாவது பாப்பாக்கே இப்போ அவ ஃபஸ்ட்டாண்டடுனால ஹோம் ஒர்க் வந்து ரெண்டு தா இருக்குன்னா ஆனா என்ன ஹோம் ஒர்க்ன்றத நானு கேட்டுக்கல மேடம் மதியம் சாப்பிட்டு வரலன்னா உம்முனு உக்காந்துருக்காக
ஆ அ எங்க பாப்பா டியூஷன் போவாங்களா அதனலா நா எதும் கண்டுக்கறதில்ல இருந்தாலுமே செக் பண்ணுவே இப்போ கொஞ்சோ பால் கேக் ட்டா பசிக்குதுன்னு சொன்னாங்க அதனால பாக்கல பாத் பாக்கணும் எ அதிகம வந்த உடனே கேப் ர ரைட்டிங் ஏதாவது இருந்ததுன்னா எழுதிடுமா டியூஷனல்ல போய் படிக்கிறத மட்டும் பண்ணு ஏன்னா அங்க போய் டைம் வளத்திட்டு இருக்க கூடாது அங்க டவுட்னா ஆண்டிய கேட்கலாம்ல அப்படின்னு சொ சொல்லி சொல்லுவ எழுதுறதுன்னா இங்கயே நீ எல்லாத்தையு எழுத போற டெஸ்ட் நா மட்டும்தா நீ டியூஷன்ல எழுதனு மத்தபடிலா அங்க போய் எழுதுற வேல இருக்க கூடாது அப்டின்னு சொல்லி வச்சிருக்கே ஆனா அ அப்டி இருந்து என்ன ஏமாத்திட்டுறா இல்லமா அது வந்து எனக்கு ஒரு டவுட் டா இருந்துச்சுன்னா நா ஆண்டிட்ட கேட்டு தானே பண்ண முடியு அப்டி இப்டின்னு எடுத்துட்டு போய்டுறா நானு அதிகமா நோட்டு குடுத்து அமுச்சிக்கமாட்டே ஓ வீட்டில போடுறாங்களா
ஆ இல்ல மாட்டுப்பால் தா வந்து ஊத்த வருவாரு அந்த அண்ணா எ ப்பியு எங்களுக்குலா பால் பாக்கெட் டே வாங்க மாட்டாரு இந்த லைன்ஸ்லல்லா
அப்டிங்களா நானு வாங்காத தாங்க இருந்தே மாட்டுப்பால் தா வாங்கிட்டு இருந்தே செரி பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம நல்லா அத தானே இது பண்ணு அப்டின்ட்டு அதுவே தண்ணி சுத்தமா தண்ணியாவவே இருக்குது ஃபரிட்ஜில்ல வச்சுட்டு காலையில பாக்குறே ஃபுல்லா தண்ணி மேலயே அப்டியே மே பால் தனியா மிதக்கிட்டு இருக்கு தண்ணி தனியா அப்டியே பிரிஞ்ச மா ரி இருக்குது ம் அய்யயோ ரொம் நா வாங்கிட்டு இருந்தே அதுக்கு இப்போ சுடு தண்ணியே நம்ம குடிச்சிட்டு போயிடலா இதுக்கு நம்ம என்னத்துக்கு இத வாங்கிட்டு நம்ப
பிசினஸ் ரிலேட்டடா இருக்கறவங்க அப்டிதா பண்றாங்க கொஞ்சோ நம்ம ரெகுலரா எனக்கு தெரிஞ்சு எங்க அத் தா அவுங்கிட்ட தா வாங்கி இப்ப நாங்க மருமக மூணு பேருமே அவங்கிட்ட தா வாங்கிட்டு இருக்கோ
பரவால்ல பரவால்ல நல்லா இருந்தாக்கா யாரையு நல்லத தேடிதானே எல்லா போவோ கண்டிப்பா கண்டிப்பா
ஆமா அப்டியே ரொம்ப தண்ணியா இருக்கு ஒரு மாதிரி டிஃப ரன்ஸா இருக்குனா சொல்லிருவே அண்ணா தண்ணியா இருக்கு கொஞ்ச தூசியா இருக்கு அப்டின்னா சொ
ம் எங்க வீட்லயே மாடு இருக்கு எங் க அம்மாலா தண்ணியே சேக்க மாட்டாங்க அதெல்லா வந்து எப்டி சொல்றது குடுக்குறத நம்ம க நம்மளுடைய இத நம்ம ஒழுங்கா குடுத்துருவோமா அவுங்க இது வேணால இது பண்ணிக்கிட்டு நம்மல்லா தண்ணியே சேக்கமாட்டாங்க அதுக்குன்டே அம்மா ஒரு மா ஒரே ஒரு மாடு தா இருக்கு அதனால எல்லாரு அம்மாக் கிட்ட தா பாலே வாங்க வருவாங்க ம் எனக்கு குடுங்கக்கா எனக்கு குடுங்க அண்ணி அ பாலு அப்டின்ட்டு அம்மாகிட்ட அப்டி இப்டி சொல்றது அந்த கறக்கமோதே
தண்ணியா தா இருக்கு கொஞ்சொ பரவால்லாம இருக்கும் ஆனா நா எக்ஸ்ட்ரா தண்ணின்றத ஊத்தவே மாட்டே
ம் அப்டிங்க போது எப்டிங்க அப்டியவே வாங்கி இப்போ ஒரு ஹாஃப் லிட்டரு வாங்கினாங்கா அதுல ஒரு ஒரு க்ளாஸாவ்
ஏன்னா எங்க வீட்டுல பிள்ளைங்க மட்டு அதுவு காலையில யாரு குடிக்க மாட்டோ
ம் ம்
ஈவினிங் மட்டுதா அந்த டீ கொஞ்சோ ஃபிரெஷ்னஸ்காக தா அந்த டீன்றதே குடிக்கிற ஆ அதனாலன்றப்ப எனக்கு ரொம்ப பெருசா செலவு தெரியல அதுல ஒன்னு
ம் ம்
ஏனா மார்னிங் ஈவினிங் யூஸ் பண்றோம் எடல பிள்ளங்க நச நசன்னு கொஞ்ச நேரொ பால் கேக்குதுங்க அப்டின்னா கூட நாங்க இது பண்ணுவோம்
ம் ம் ம்
ஈவினிங் மேல அதுமே ஒரு நேரொ வேணாந்தா சொல்லுவாங்க டீ வேண்டா
ம் ம் நல்ல பழக்கந்தான் அதெல்லாம் புள்ளைங்களுக்கு அது குடுக்காத ஏனா அதெல்லா பசி எடுக்காது புள்ளைங்களுக்கு நம்ப அத குடுத்துட் ட்டோமுனா நா பாருங்ளே சண்டேலா இருந்தா நாங்க ரொம்ப லேட்டா தா ஏன்ச்சிருப்போம் அ லேட்டா எந்திருக்கும் போது அந்த பாலு எல்லா அ சாப்ட முடியாது ஏன்னா நேரா சாப்பாடுதா நாங்க சாப்ட போ முடியும் அதனால நாங்க இது பண்ண ஆ அ அப்ப சாப்ட்டுருவாங்க அந்த டீ காஃபி குடிக்கம் போது அ ம் ச எதுவுமே கேக்கவே மாட்டாங்க பசிக்குதுமா எனக்கு சாப்பாடு குடுங்கமான்னு கேக்கவே மாட்டாங்க அந்த மாரி அ இது அந்த பசி மறுத்துரு அது கொழந்தைங்களுக்கு இன்னு சொல்லப்போனா பால் தா குடுக்கணு அப்டின்னு சொல் சொல்லி சொல்வாங்க நா அது கொட அதிகமா இது பண்ண மாட்ட உளுந்து ஊற வச்சு உளுத்தங்கஞ்சி மாரி வ வச்ச அடிச்சு பாதாம் பெ இதெல்லா போட்டு ம் அப்டியே குடுத்துட்றது ஏனா இப்ப நம்ம நட்ஸ் ஐட்டமா அ ம் அ ல ஸ்நாக்ஸ் குடுத்து அமுச்சிட் ட்டுனாக்கா அத கொட பாப்பா ஒரு ஒரு டைம் எடுத்துட்டு வந்துறா
ஆ ஆ
அதனால அ இந்த மாறி அடிச்சு குடுத்துட்டா அவுங்ளுக்கு தெரியாதுல்ல
இன்னக்கலா மா ஹ மூத்தவ வந்து வெண்டைக்கா புளி கொழம்ப வேணுனு சொல்லி குழம்பு வேணும்னு சொல்லி வெண்டக்கா புளி கொழம்பு கேட்டா குடுத்து உட்டாச்சு அவ கொஞ்ச திருப்தியா சாப் வந்துருக்கான் இவளுக்கு புடிக்கல அப்
அந்த மாறி பண்ணா ங்க ஒரு டிஷு பண்ணா இதுதாம்மா அப்டின்னு சொல்லிடுங்க ஏனா ஒங்ளுக்கு வந்து நீங்க வ நல்லாருந்தாதா பசங்கள
ஆமா அதா சொல்ட்ட அதா குடுத்தே உட்டுருக்கே ஆனா குடுத்து உட்டு சா தத்த அப்டியேதா கொண்டு வந்திருக்காங்க மேடம்
ஸ்சொ அந்த மாறிலா இருக்க கூடாது அவுங்க ஹெல்தல்லா என்னாதுக்கு ஆவுறது இங்க நா அந்த மாறி சொல்லி சொல்லி பசங்கள வந்து இது பண்ணுவ ஆனா கேக்க மாட்டாங்க அவுங்க அப்பா வந்தார்னா சொ சொல்லிவிடுவ தண்ணி குடுத்து அனுப்புனா மாமா தண்ணிய எடுத்துட்டு வந்ட்டாங்க அ சாப்பாடு இந்த மாரி காய் நேத்து பாப்பாவுக்கு அ அவரக்கா பொரியல் பண்ணி குடுத் த அப்டியவே எடுத்துட்டு வந்துட்டா
ஆக்சுவலா எங்க வீட்ல நொவ் எனக்கு மட்டும்தா அவரக்கா பொரியல் புடிக்கு
அப்டிங்களா ஐயோ அதெல்லா உடம்புக்கு ஸ்கின்னுக்கு எவ்ளோ நல்லது தெரியங்களா அது
எனக்கு மட்டுந்தா புடிக்கு ஆனா எங்க வீட்ல யாருக்குமே அவரக்கா புடிக்கவே புடிக்காது
ம் அது குடுத்தம்ச்சே எடுத்துட்டு வந்துட்டாங்க எனக்கு கோப வந்துருச்சு அம்மாவ்க்கு கூட இல்லாம நா குடுத்து அனுப்புனப்பா நீ சாப்பிடாது எடுத்துட்டு வந்துருக்க அப்டின்னோனா அப்ற அவுங்க அப்பா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு லஞ்சு தண்ணி எதாது இருந்துச்சுனாக்க அ அவ்ளோதா நீங்க சொல்லிட்டே அப்டின்னு மெரட் னாரு இன்னு பேகு லஞ்சு பாக்கல பாத்தோன தா என்னானு தெரியு பால் கேட்டாங்கன்னு பால் போட்டே அப்றோ கால் வந்துச்சின்னு வந்துட்டே
சேர் சேர் சேர் சேர் நீ காலைல தான கால் பேசுற கால் இல்லாம தா இருந்தது ஆனா அந்த கால்ல குருப்புல கேக்குறாங்க நம்ம ட்ரை பண்ணலாமா வேணாமான் கேட்டா வேண்டா அப்டின்றாங்க
அப்டியா இல்ல நாலா குரூப்ல போட்டுட்டு தா இருப்ப கேக்குவ ஃப்ரீயா இருக்கீங்களா பண்ணலாமான்னு கேட்டுட்டுதா அவுங்களுக்கு மறு ஏன்சர் பண்ணுவோ எ கேக்காதெல்லா எந்த ஒரு இதுல அதெல்லா
இல்ல அதா இல்ல நானு அப்டிதா அந்த குரூப்ல கேக்கறோ கேட்டுட்டு அந்த மாரி நாரு அடுத்த வாட்ஸ்அப்ல போட்டு கேட்டுட்டு பண்றனா ஓ கேன்றாங்க திருப்பி கத்தா ரிங்கீங்ளே இருக்குது
ம் இல்லல்ல நெட் ஒர்க் கு ப்ராப்ளமாவு இருக்குது இஸ்ஸுவாவு இருக் குங்க நெட் ப்ராப்ளோ அ அப்டியே பேசிட்டே இருக்கும்போது அப்டியே ச இதாவி நிக்குது கால் பண்ணா காலும் போமாட்டினுது அந்த மாரிலா நெறைய இருந் கிது அதனால அது என்னன் தெரியல கொஞ்ச வெயிட் பண்ணிதா அப்றமா நிக் ஃபுல்லுமே அப்டிதா இருக்குது
ஓ நேத்தா யாருமே இல்லாம இருந்துச்சு குரூப் பே அமைதியா இருந்துச்சு
த்து அமைதியாவே இருந்தது நாங்களு போட்டு போட்டு யாராவ்து இருக்காங்களான்னு கேட்டுட்டே கேட்ருத்தோ
அ இல்ல வேணா நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது எனக்கு மெசஜ் குடுங்க நா ஃப்ரீயா இருக்கும்போ உங்ளுக் மெசேஜ் போட்றே நா நம்பர சேவ்ல பண்ணிக்கிறே
ம் பண்ணிக்கிங்க பண்ணிட்டு கூட இது பண்ணுங்க ஒன்னு பிரச்சன இல்ல
சேவ் பண்ணிக்கிறே ஆ ஏனா மார்னிங் தா நா ஃப்ரீயாவே இருப் பே டென் காலைல பிள்ளைக ஸ்கூல்புட்டே ஒம்போது மணிக்கி போய்ட்டு எல்லா வேலையு முடிச் பத்து மணிலருந்து ஓகே கால் முடிஞ்சு
பத்து மணிக்கு ஓகே ஆ
ஆ பத்து மணிலருந்து நாலு மணி வரைக்கு ஃப்ரீயா தா இருப்போ சோ உங்கள நீங்கனாலு கால் பண்ணுங்க நான்னாலு கால் பண்றே ஓகேங்களா ஆ ஓகே மா ஓகே மா தேங்க் யூ வெக்கிறே
ம்
அமிர்தாக்கா